ஆ சிஸ்டர் ஆ கேக்குது சிஸ்டர் நல்ல இக்கீங்களா நல்லாக்கேன் நீங்க நல்ல இக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் உங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு உடம்பல எப்டி இருக்கு சாப்டீங்களா
ஆ நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சு தூங்கறதுதான்
ஓகே ஓகே என்ன சாப்ட்டீங்க
தோச
ஓகே
கொத்தமல்லி சட்னி இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாறி இப்ப தம்பி கொஞ்சம் மீதி வெச்சுட்டான் சோ அதோட இன்னும் ஒரு தோச ஊத்தி சாப்ட்டுட்டு டக்குனு முடிச்சிறலாம் திருப்பி நின்னா திருப்பி இன்னொ டைம் எடுக்குது திருப்பி நா இன்னொரு தோச ஊத்தனு அந்த ஒரு தோசைக் க்காக அடுப்ப பத்த வைக்கணும்
ஆமா
அதுக்கு இப்பயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்டின்ட்டு சப்போஸ் இல்ல ஏ அவ ஃபுல்லா சாப் ட்டா அப்டினா லேட்டா கூட சாப்டுக்வே தூங்க வச்சுட்டு சாப்ட்டுக்வே
மேரேஜ் ஆயிர்ச்சா
ஆ ஆய்ருச்சு சிஸ்டர்
ஓகே பசங்க எத்தன பசங்க ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
அவுங்களுக்கு
உங்க ஊரு கிளைமேட் டெல்லா எப்டி இருக்கு சிஸ்டர்
வெயில்தா அதிகமாருக்கு சிஸ்டர் போன வாரத்துல கொஞ்சமழ பெய்ஞ்சுச்சு இப்போ வெயில் திருப்பி ஸ்டாட் ஆயிடுச்சு அதிகமாதாருக்கு ஆஹா இன்னு இல்லல்ல
ஓகே ஓகே இங்க எங்க ஊர்லயு அப்டிதார்க்கு இன்னு மழெல்லா ஸ்டாட் ஆவ்ல அதா அவுங்க நீங்க சொல்ற மாரி கொஞ்சொ கொஞ்சொ ஆனா பேயுது பேயாம் லா இல்ல
உம் அது இல்ல திடீர்னு கருக்கலாகுது நல்லா மழவர மாரி போலஇதாகுது பட் ஆனா கொஞ்ச நேரத்துல லைட்டா பெஞ்சிட்டு உடனே காணாம போய்டுது இனா மழயே வரவே மாட்டேங்குது காலேலருந்து சாயங்கால வரைக்கு அந்த மாரி மட்டுருக்கு
ஓகே
ஆனா அன்னைக்கிதா நம்ம ஏதாவது ஒர்க் எல்லா பண்ணிற்லான்ட்டு எல்லாத்தையு எடுத்து வச்சிருப்போ பண்ணி வச்சிருப் துணித் தொவச்சு போட்ருப்பே மழவந்துருமோ மழ வந்துருமோ அப்டினு பாத்துட்டே இருக்க மார்ருக்கு
இது மழக்காலொங்குறீங்க காலத்துல பெரிய டாஸ்க் என்னானா அந்த இது மொளகா காய வெக்கறது தா
ம்
அது காய வெக்கிற நேரத்துல மழ பெய்யு
ஏ மொளகா பவுடர் வாங்க்வோ அரக்கிரதல்லா இல்ல ஏனா அந்தளவுக்கு தேவப்படாது தம்பிங்கலா காரொ சாப்ட மாட்டாங்க சப்போஸ் நீடிருந்தா பச்ச மொளகா ஒண்ணு போட்டுக்குவே மித்தப்படிக்கு மிளகா பொடி அது லைட்டா தா போடுவோ அதே ஒரு பாக்கெட் வாங்குனம்னா கிட்டதட்ட ரெண்டு மாசொ ஆஹ இல்ல வீட்ல செஞ்சா நாங்க வீட்ல செய்றதே சாப்ட்டுக்குவோ இவங்க ப் அப்பாக்கானா கா ரொ எக்ஸ்ட்ரா தேவப்படு அவருக்கு மட்டு எங்க கொழம்பு புடிக்காது இதெலா கம்மியா இருக்கனால நா இவனுங்க சாப்புற மாரி செய்வே அவர் வந்து இன்ன ஸ்பைசியா கேப்பாரு சோ அவருக்கு மட்டு தேவனா கடைல வாங்கிப்பாரு
எங்க வீட்ல எங்க பசங்களு அதே அதா நாங்களு அதுலருந்து ரெண்டு பேருமே ஸ்பைசஸா சாப்டுவோ
இல்ல நா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் அதிகொ சின்ன வயசுலந்தே நானுமே எடுத்துக்க மாட்டே பட் ஆனா சாப்புடுவே ஸ்பை இருந்தா சாப்புடுவே ஆனா அளவுக்கதிகமா சாப்ட மாட்டே ஒரு லைட்டா சாப்ட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடு அப்றொ என்னால சாப்ட முடியாது லிமிட்டாதா ஃபுல்லாலா எடுத்துக்க முடியாது என்னால உம் அதே காரொ கம்மியாருந்தா ஆ படிச்சிருக்கே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கே உம்
ஓகே ஓகே ஒர்க் போறீங்ளா வீட்லதார்க்கீங்ளா
இல்ல ல்ல ஹவுஸ் வைஃப் மா
ஓகே ஓகே அப்றொ வீட்ல யாரெல்லா நீங்க ஹெல்த்து உங்க ஹெல்த்து எல்லா நல்லா இருக்கா
ஆ நல்லா இருக்கோ ஹஸ்பண்ட் கொழந்தைங்க மட்டு ம்
சேர் ஓகே
நீங்க இல்ல இல்ல அது தூரோ எல்லாருமே தூரோ நா நா மட்டுந்தா தனியா இருக்கோ
ம் நா ஹவுஸ் ஒயஃப் தா டென்த் வரைக்கு தா படிச்சிருக்க அதுக்கப்புறோ ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க
ஓகே ஓகே
ஒரு பைய
ஸ்கூல் போயிட்டு இருக்காங்ளா
ம் ஆமா தேர்டு படிக்கிறாங்க ம் ஓகே சிஸ்டர் அப்புறோ சிஸ்டர் நீங்க நான்வெஜ்ல என்னென்ன ரெசிபி நல்லா செய்வீங்க எது எது நான்வெஜ்ஜு நல்லா செய்வீங்களா வெஜ்ஜு நல்லா செய்வீங்களா
ஆ சிஸ் இருக்க எதுமே நல்லா இருக்காதுந்தா காமனா சொல்லுவாங்க ஆனா நாங்க சாப்பிடுவோ இல்லே அது அ து எப்டினா ஸ்டாட்டிங்ல நா செய்யும்போது எனக்கு தெரியாது கல்யாண புதுசுல்ல நா அப்பதா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு க அடுப்புகிட்டே போனே அதுக்கு முன்னாடி வீட்ல சும்மா ஒரு டைம் ரெண்டு டைம் ரசோ அந்த பொரியல் எதாவது லைட்டா பொட்டுக்கல சட் ணி அது எல்லாம நா சொதப்பிடுவே உப்பு அதிகமா போட்ருவே ஏதோ ஒண்ணு அதனால என்ன வீட்லயு அ எங் வீட்லயு சமைக்க சொல்ல மாட்டாங்க ஆவ் மொத்தமா ஒரு நாலஞ்சு தடவ தா சமைச்சிருக்கனே ஆனா இங்க வந்து சமைக்க ஆரம்பிச்சே அப்ப எனக் எதுவுமே தெரியாது ஆனா சாப்ட்டாங்க நல்லா இருக்குன் சொன்னாங்க இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நனைக்கிற ஆனா இப்ப சாப்ட்டுட்டு நல்லா இல்லங்குறாங்க
எனக்கு போவா போவா கத்துக்கலா சிஸ் ஸ்டர் இப்ப இப்ப நாலா வந்துட்டு எ வீ எங்க வீட்ல வேல ப நறைய வே பேர் வேல பாத்தாங்க அதனால அவுங்களுக்கு சமைச்சு போட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு
இல்ல இப்ப இல்ல எனக்கு என்னன்னா எ பசங்க சாப்டுவாங்க இவங்க அப்பா வந்து பாத்த ஆ ஒவ்வொரு ஐட்டமு ஒவ்வொரு மாரி ஆ இனிப்பு செஞ்சா சாப்ட மாட் டாரு இவனுங்க ஆனா இனிக்கு தா புடிக்கு அதே மாரி இவனுகளுக்கு காரம் போட்டா ஆகாது அவருக்கு காரமாதா வேணு எல்லாமே ஆப்போசிட்டா இருக் குனா இவுங்களுக்கு அது எப்படி ரெண்டு செப்பரேட் பண்ண முடியாது ஒரு கொழம்புதா வைக்க முடியு அப்டி ரெண்டு வச்சாலுமே நின்னு போயிடு அந்த ஒரு கொழம்பே நா வச்சனாலு அது நின்னுதா போவு அதனாலயே அப்டே அப்டியே போது
ம் ஓகே ஓகே அப்புறோ சிஸ்டர் உங்க ஊர்ல என்னல்லா கேட்டுட்டு அந்த என்னா சொல்றது பெரிய பெரிய மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு மாலுங்க
எனா எல்லாமே இருக்கு ஸ்ட்டு இருக்கு எல்லா டிஸ்டரிக்லியுமே இருக்கு சின்னதா ஆக்சுவலி
எத்துக்கிட்டா டக்கு டக்குன்னு பக்கத்துலேயே எல்லாமே இருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு எடத்து போனா கூடு ஒரு பொருள் கடைக்கு
பத்தீங்கன்னா சென்னையில நறைய இருக்கு அதுக்கப்புறமேட்டா அந்த கோயம்புத்தூர் ஆம் திருச்சி சேலம் மதுரை ஓரளவுக்கு இந்த மா இதுல எல்லாமே நறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க
இப்ப நீங்க வந்து சிட்டி மாரி ஏரியால இருக்கீங்களா இல்ல ஊர் சைடு
சிட்டி சிட்டி
கீங்ளா சிட்
சிட்டியிலதா இருக்கோ ஆனா இப்ப இல்ல நா என்ன சொல்றேன்னா சிட்டியிலயே உங்களுக்கு எந்த சிட்டி எடுத்தீங்கன்னாலு மினிமம் ஒரு மாள் ஒரு வெல்சட்டில்டு நல்லா எல்லாமே இருக்க மாரி நறைய இருக்கு
ஓகே ம்
ம்
ஓகே ஓகே இல்ல இல்ல கேக்குறே சில ஊர்ல வந்து இரு க்காது பக்கத்துல நா இன்னு சாப்பிட்ல சிஸ்டர் எனக்கு வந்துட்டு லேட் ஆகு சாப்ட
செரி செரி
வீட்ல ரொம்ப நேர முழிச்சிருப்பே நானு மெயினு ரொம்ப தூக்க வராது அதனால வந்துட் டு நாங்க லேட்டா தா சாப்டுவோ நைன் ஓ க்ளாக் மேல டென் ஓ கிளாக்குள்ள சாப் டுவோ ஹஸ்பண்ட் இன்னு வர்ல இட்லி அடு ப்புல ஊத்தி வெச்சுட்டே மத்தியானம் வெச்ச சாம்பார் இருக்கு அத வெச்சு சாப்பிடுவோ தம்பி வந்து தொழுவ போயிருக்கான் தொழுவ போயிருக்கான் அந்த நமாஸ்க்கு போயிருக்கா அஞ்சு அத்த நாங்க தொழுவனுல்ல நான் முஸ்லிம் அதனால அங்க போயிருக்கா ஓகே பாப்பாங்களா தூங்கிட்டாங்களா
ஒ சின்னவன் தூங்கிட்டான் பெரியவன் இன்னு தூங்கல முழிச்சுட்டுதா இருக்கா ஃபோன் பாத்துட்டு
பாப்பாங்களுக்கு பொம்பள பாப்பாவா ரெண்டு பேருமே ஓகே ஓகே
ஒருத்தன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான் இன்னொருத்தன் ப்ரி கேஜி
ஓகே ஓகே ஓகே ஆனா ரொம்ப சுத்தி பண்ணுவாங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல
அத விடுங்க கத்திக்கிட்டே இருக்குது இருக்கு பொழுது விடிஞ்சு கத்திக் பேருக்கு வந்து இப்பதா அவனை தூங்க வச்சதுக்கப்புற தா இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே இவ்ளோ நேரோ கத்திக்கிட்டேல்ல இருந்தே
ம் தனி வீடா தனி வீட்லதா இருக்கீங்களா
இல்ல அப்பார்ட்மெ அபார்ட்மெண்டட் மாரி இப்போ என்னன்னா பெரிய
மாமியார் கூட இல்ல அம்மா கூட ஜாயிண்ட் ஃபேமிலில்லா இல்ல
ஆ ஆ ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது பட் ஆனா எதுனாலு அங்கதா போவோ ஆ எந்த ஒரு இப்ப எங்களுக்கு லீவ் விட்டா ஒ டூ டஸ் த்ரீ டஸ் லீவ் வருதுனாலும் போயிடுவோ எதாவது ஃபெஸ்டிவல்ஸ் ஸ் வந்தாலும் போயிடுவோ ஃபங்க்ஷன்ஸ எதனாலு அங்க போயிடுவோ
ஓகே ஓகே சிஸ்டர்
ம் ஓகே சிஸ்டர்
ஓகே இப்ப நீங்க காலேஜ் ஸ்கூல்லா படிச்சிருக்கீங்க அந்த லைஃப் எல்லா ரொம்ப நல்லா இருக்குல்ல சிஸ் ஸ்டர்
நல்லாதா இருக்கு ஆனா எதுகு எதுக்கு உபயோகப்படுது அது பாட்டுக்கு இருக்கு எல்லா நல்லாதா இருக்கு நினைச்சி பாக்குற மாரி இருக்கு அவ்வதா எதுவு எதுக்கு உபயோகப்படல சும்மா உக்கந்தருக்கோ
ஆமா மெயின் என்னன்னா சில பேர் வந்து படிச்சுட்டு வேலைக் போனு அப்டின்ற ஒரு
அதா ஒரு இ அந்த ஒரு இதுல இருப்பாங்க ஆசையில இருப்பாங்க இப்ப நம்மலா எதுதா வீ ட்டு வேல செய்யணு அம்மாவ் பாக்கணு அப்பாவ் பாக்கணு கல்யாணம் பண்ணி லைஃப பாக்கணு அப்டின் வந்தாச்சு இப்ப எதுவுமே செய்ய முல்ல
எனக்கு வந்து ஆக்சுலி கல்யாணம் பண்ணும் போ நா அந்த தாட்ல தா இருந்தே அ வேலைக்கி போனு அ அப்டின்ற ஒரு தாட் டு எனக்கு நல்லாவே இருந்துச்சு வேலைக்கு கன்ஃபார்ம் போயே ஆகணுன்டு பட் ஆனா வேலைய விட்டு இப்போ அப்போ கல்யாண்த்துக் முன்னாடி ஒரு ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸ் போனே அதுக்கப்புறோ விட்டு கல்யாணத்துக்காக விட்டது அதுக்கப்புறம் இன்ன வரைக்கு அமையவு இல்ல போகவு முடில்ல இனிமேலு போக முடியுமாங்கறது எனக்கு தெரியில்ல அப்படியே போயிடுமாட்ருக்கு வாழ்க்கையே
ம் ஓகே ஓகே அப்படிதா படிக்கும் போது ஆனா அதெல்லா தெரியாது சில டைம் கட்டடிப்போ சில டைம் ஸ்கூல் போமாட்டோ வீட்டு்ல ரொம்ப சேட்ட பண்ணுவோ நால்லா அம்மா கிட்டயே சொல்லிட்டே ஃப்ரண்ட் மறந்து போச்சு ஆனா எனக்கு இப்ப ஆர்வமா இருக்கு ஸ்கூல் போணுன்னு
எனக்கு எல்லாமே மறந்து போச்சு ஆனா எதாவது பண்ணலாமான் தோணுது என்ன பண்றதுன் புரியல
பாப்போ பாப்போ நா ஒண்ணு இந்த லைஃப்ஃபு என்ன நம்மளுக்க ஒன் தரு சேரி சிஸ்டர் அப்புறோ அத அப்பறமா பேசலாமா
ஆ ஓகே சிஸ்டர்
ம்
பாய்